அ ஜெகத் ம்
என்னவா
ம் முப்பருவா வெச்சு என்னதா பண்ற நீ டேய்லி நாப்பரவாக்கு வாங்கி சாப்பட்றியே பிரிஞ்சி கிரிஞ்சி எல்லா அதுக்கு எங்க காசு வருது உனக்கு
நா ஏ நைட்டு வாங்கி சாப்பற்றே
அல்சியம் போட்டற்றாணா காசு உனக்கு
டேய் சும்மா அதிசியோ அதிசியோனாத அவ வாய்ங் குத்தனா அது அதுக்கு மேல நானு வாய்ங் தருவே அவனுக்கு சும்மா கடையாது
ஓ நா இப்பலா பாக்கர்தே இல்லயேடா
கொஞ்ச நேரோ பாத்துக்குறனே உனக்கு அதெல்லா உனக்கண்ணே தெரியாதுடா உனக்கு அவ வாய்ங் குடுக்க மட்டுதான உனக்கண்ணே தெரியு
நீ என்னிக்டா அதிசியத்துகு வாய்ங் குடுத்துருக்க
செரி உட்ரா டேய் நா வாங்கியே தந்ததில்ல உட்ரா அவ தான்டா வாய்ங் குடுத்துருக்கா உட்றா
பாத்த வரிக்கு நா சொல்றேன்டா நா இல்லாதது நானு சூசி இல்லாதப்போ நீ ரெண்டு பேரு நீயே செலவு பண்றன்னு வெச்சுக்குவோ போதுமா
என்னடா ஒ நீ இருக்கும்போது நா செலவு அரீஸ்து வாய்ங் குடுத்ததே இல்லையாடா
என்னிக்குடா சொல்றா
சேரி உட்றாப்பா நா உங்ககிட்ட இன்னிமேல் நீ நிரூபிச்சு உன்கிட்ட நிரூபிச்சு நா என்னடா பண்ண போற அது அதிசியத்துக்குமே தெரியுடா
ரெண்டு பேரு உயிர் நண்பர்கள் எனக்கு என்னிக்கா வாய்ங் குடுத்துருக்கியாடா
உனக்கு நா ஏ டா வாங்கி தரே நீ என்னிக்குன்னா எனக்கு வாய்ங் குடுத்துருக்கியாடா அவ வாய்ங் குடுக்கறா நா அவனுக்கு வாய்ங் தருவே
நா வாய்ங் குத்ததே இல்லையாடா
வாய்ங் குத்ததே இல்லடா
இல்லன்றவல்ல இல்லன்றவல்ல வாய் கூசாம இல்லன் றுவல்ல
சொல்லு நீயே சொல்லு எப்ப வாய்ங் குடுத்தன்
ஞாபகோ இருந்தா நா சொல்ல மாட்டனா நா வாய்ங் குத்துருப்பே எனக்கே தெரியு பிரிஞ்சி வாங்கதா நா காஸ் குத்துருப்பே
ஆ குத்திருப்ப எதா எதனா வந்து பத்து ருபா அஞ்சு ருபா குத்துருப்ப
ஆ சொன்னல்ல இப்போ நீயே ஒத்துக்குட்ட பாரு
ஆமா நாகூடதா அந்தமாரி குத்துக்குறே
நீ எல்லா குத்தமாரி எனக்கு தெர்ல
அத்தான்டா நா நா உனக் பண்ணதெல்லா உனக் கண்ணுக்கு தெரியாது நீ பண்ணது மட்டுதா சொல்லிக்காட்டுவ
நா பண்ணதே எனக் கண்ணுக்கு தெரியாதே என்ன பண்ணிட்ருக்க விளாட்னியா ஃபிரீ ஃபயிரு
ம் நீ என்னா பண்
லைவ் எல்லா விளையாட்றியா நானு பிப்த் ரூம் மேட்ச் போயிட்ருக்குது ஆமா நீதா ஏடு குடுத்த இயர் பாட்ஸ்டு மாட்ன்னே பேசிட்னு விளாட்ரா அங்ட்டு
இந்த என்னமோ ஒரு ஏர்பார்ட்ஸ் எடுத்துனு வந்து தாரான் டேய்
என் என்ன ஃபோன் வாங்கலான்னு ஐடியா இருக்கு என்ன ஃபோன் வாங்கலனு ஐடியா பண்ணியிருக்கே காசுலா சேர்த்துட்ருக்கேனியே
அதெல்லா இல்ல ஒன்னு காசு சேக்கலடா இன்னு சேத்தாதா முடியு
பிக்னிக் வாங்கிட்டியா இந்த வாரமா இருவத்தி ஐயாயிர ரூபா இன்பினிக்ஸ் தொட்டிப் ப்ரோ அதுவே பயங்கரமா இருக்கு லைட்லா எரியு பின்னாடி பின்னாடி பேக் பேனல் லைட்ல எரியு பக்கவா இருக்கு
நா வாங்குனா எறிட்டோ இந்த இது வந்து இந்த கேமிங்கெல்லா வாங்க மாட்டாங்க
ஆ ஆல்ரவுண்டரா வாங்குவியா
கேமரா தா கேமரா பேட்டரி கேமரா எறக்கணு பேட்டரி எறக்கணு அவ்ளோதா இது ரெண்டுருந்தா போது
அப்போ நத்திங் வாங்கிரு நத்திங் ஃபோன் பயங்கரமா இருக்கு
கேமரானாவே அது அது ஆண்ட்ராய்ட்ல ஒன் அ ஒன் ப்ளஸ் தான்டா
ஒன் ப்ளஸ் லெவனா டோ
அப்ப அவ்ளோதுக்கெல்லா ரேட் இல்லப்பா அந்த இந்த கேலக்ஸி வரு
ஸ்லா வா ஒன் ப்ளஸ்லா வாங்கிடாத அவன் சாப்ட்வேர் அப்டேட் குடுத்தே ஓ ஃபோன்ல க்ரின் கோடு உல வச்சுருவா
என்னா கோடு
நியூஸ்லா பாக்குறது ஏ ஒன் ப்ளஸ்லதா நெறைய மாடல்ல நடுல கிரீன்லைன்லா வரு தா கோடுலா சாப்ட்வேர் அப்டேட் பண்ணா நல்லா நல்லா விசாரிச்சு யூடியூப் யூடியூப்லா பாத்து வாங்குற்து
தெர்ல ஒன் ப்ளஸ் வாங்க மாட்டே தெர்யல நான்னா வாங்குவேனு எனக்கே தெர்ல
நல்ல காசே இல்லையா
நா இன்ன பண்ண போறே தெரியுமா புது ஃபோன் நா வாங்காம ஆ புது ஃபோன் தா புது ஃபோனு வாங்கி ஆ ஹா இல்ல இல்ல செகண்ட் ஹேண்ட்லா இல்ல ஆ புது ஃபோனே வாங்கிட்டு ஒரு பதுனஞ்சு ஆயிர்ரூவா பதினஞ்சு ஆயிரனா கூட வாங்கிட்டு எங்க அப்பாட்ட குடுத்துட்டு எங்க அப்பா ஃபோனயே நா எடுத்துக்க போறே
அப்ப உங்க அப்பாக்கு பத்தாயிர ரூபாயாலே வாங்கி குடுத்துருவியா ஃபோனு
அவளோதா பதினே பதினஞ்சாயிர ரூபாய்க்குனா கூட வாங்கி குடுத்துட்டு நா எங்க அப்பா ஃபோன எடுத்துடுவே அவளோ தா அப்டியே கொஞ்சோ பரவால நம்மோ நம்ம பையே வாங்கி குடுத்துக்குறா
பெருமே
அப்டி இந்த மாரி ஆயிடு எனக்கு ஆ அப்டி இந்த மாரி ஆயிடு
உனக்கோ ஒ பொறுப்பு மே ஆயிருமா உங்க அப்பா ஃபோன் நல்லா இருக்கா உங்க அப்பா ஃபோன் ரெட்மி டுவல்லா
ஆ நல்லாதா இருக்கு நல்லாதா இருக்கு கேமராவு ஏதோ நா ஓரளவு நல்லா நல்லா நல்லாதா இருக்கு கேமராவு நல்லா தா இருக்கு ரெட்மி டு்வல்ரா ரெட்மி டு்வல் ப்ரோ டா கி ரெட்மி டுவல் ப்ரோ வாலா தெர்ல ரெட்மி டுவேல் ஆனா
என்து ரெட்மி நோட் லெவல் என்து நல்லா தா இருக்கு ரெட்மினா கொஞ்ச நல்லா தா இருக்கு கேம் கேமரா எப்டி இருக்து
சார்ஜ் ஆனா கம்மி அஞ்சாயிரோ நெனைக்குறே எங்க அப்பாது
வச்சறண்டா நம்ம யூஸ் பண்றதுப்புறண்டா நீ மாங்கு மாங்கு ன்னு அட்ச்சி யூஸ் பண்ணோனா எதுமே பண்ண முடியாது பக்காவா யூஸ் பண்ணு தேவலா ல்லாத ஆப்பு அது ம்
ஆனா ஸ்டோரேஜ்லா ஸ்டரேஜ்ல்லா பயங்கரமா இருக்குடா அந்த ஃபோன்ல எங்க அப்பா ஃபோன்ல வெச்ருக்கார்றாப்பா மூணாயிரம் மேல வெச்ன்னுருக்கார்ரா அவரு மூனாயிர்த்துக்கு மேல வீடியோவ்லா அவ்ளோ வெச்சிர்ந்தே அது நச்சுனுக்குறுக்குடாப்பா நல்லா ஸ்மூத்தா தான இருக்குது எ ஃபோன்ல வெறு எரநூறு எரநூறு இருந்தாவ க நெட் நல்லா கடிக்குது
ம் அவரு கர்ட்டா யூஸ் பண்றா
ஸ்டோரேஜ்லா அம்பதே போலடா நாப்பதுல தான்டாங்கிது நாப்பதுல தான்டாக்குது ஸ்டோரேஜ் இருந்தாலு லாக்கடிக்கதுடா எ ஃபோனு நூறு பர்சன்டேஜ்ல்ல நாப்பதுதான்டா நல்லா கெடக்கிது
அவரு ரீ யூஸ் பண்ணுவாரு கர்ட்டா தேவ இல்லாம ஆப்பு கீப்புலா ஏத்தாம வீடியோவு இது மட்டு சார்ஜே நம்ம கர்ட்டா யூஸ் பண்ணால ஃபோன் நல்லா நிக்கு சார்ஜ நம்ப நூறு நூறுன்னு போட்டு ட்டு இது பண்ணி ஸ்விச் ஆப் பண்றத வுட முப்பது நாப்பது அம்பதுல ஸ்விச் ஆஃப் பண்டு எழுவதுஎம்பதுல போய் நிக்கு கர்ட்டா நிக்கு பேட்ரியு அதுக்கப்றோ ஏவயில்லாம ஹெவி யூஸ்சேஜ் ஃபிரி பியர்டு காலர்டூட்டி அதுக்ன்ட்டு ஏத்தாம நாமான கேமு ஏற்றி கொஞ்சமா வெள்யாடி ஆஃப் பண்ணிட்டேனா பிரச்சன கீடையாது சி பி யு நல்லது நம்ம ஹெவியா யூஸ் பண்ண யூஸ் பண்ணதா பேட்ரியோட குவாலிட்டி போகோ மதர் போர்டு போவோ அதுக்க ஏத்த மாரி நம்ம யூஸ் பண்ணோ நா லா இப்பதா யூஸ் பண்ணி பக்காவா இருக்கு எ ஃபோனு அஞ்சு வர்ஷோ பழைய ஃபோனு நா வாங்கி ஒரு வர்ஷோ ஆவுது பாத்துக்கோ அவ கர்ட்டா யூஸ் பண்ணுவா நடுவுல வந்துது எனக்கு இன்னோர் ஃபோன் கூட ஐயாயிரபாய்க்கு வாங்குனே
நீ வெச்சுனுகுறதா
ஆமா நா சதற வுடுவே கேம் பி சி ஃபால் வொர்த்து இல்லடா செகண்ட்ஹேண்டுக்கு வித்தாறா ஒர்த்தரு ஃபால்ட்டே இல்லடா அந்த ஃபோன்ல ஃபால்ட்டே இல்லாம புது ஃபோனு ஆ புது ஃபோனுகான்டி இந்த ஃபோன வித்துட்டாரு
ம் ஒனக்கு தா வந்தா சொல்ற நானோ நா சூசைக்கு ஒரு ஃபோன் சொன்னே நல்ல ஃபோன் புதுசா ஒன்னு வந்துதுனுச்சு அது வேணான்ட்டா அவனு புது ஃபோன் தா வாங்கவேன்ட்டா நீ வாங்கோ உ இஷ்டோ நம்ம யாரோ யாருக்கு எதுவு சொல்றதுல்ல அவ காசுக்கு கேட்டு தா அவ பண்றா
சு அஞ்சா அஞ்சாயிரபா இல்ன்னா அஞ்சாயிருபாகுள்ள வந்தா சொல்லு
ஆ
நல்லா இருக்கோல இப்ப வந்து கம்பனிய பய்ய கம்பனியாண்டதா பய்ய மாடலா இல்லாம இப்ப வந்து புது மாடல்லா இர்ந்தா பரவா
ம் சொல்றே வந்தா அதுவு எங்க அப்பா ஏதாவது இடி போறா போ ஃபோன் வாங் ஆமா செகனன்ட்தா இந்த பாய் இந்த ஃபோன்னு இருக்கு பாய் வித்து காசு குடுங்க பாய்ன்றுவாங்க நல்லா இந்துச்சா எனக்கு என்ட்ட காட்டுவாரு நா செக் பண்ணுவ ஃபோன்லா ஒரு சிட்டிங்ல போய் பக்காவா பாப்பே எதாவது ஃபால் திட்டு ஃபோனா அதுவா இதுவான்ட்டு பாத்து வித்துட்டு அவுரு ஃபோனு வித்து வித்துச்சுன்னா ஃபோன் பண்ணி அ விச்சிச்சி பாய் காசு வாய்ன்ட்டு போங்க டு லாபோ கொஞ்சொ எடுத்துகிட்டு கமிஷன் எடுத்துக்ட்டு காசு கொடுத்துருவோ
ம் ம்
எல்லா போன் எல்லா கால்யா பொய்ருன்டா
ஐஃபோன்லா வருமா
ஐஃபோனூ ஐஃபோனு செவன் இருக்கு ஆனா ஆன் ஆவாம இருக்கு அப்டியே எங்கப்பா லாட்ல எட்த்தாரு
என்து ஐபோன் எதனா பிரச்சன வந்தா சொல்றா ஒரு தேட்டீன்
நம்பவே
முப்பதாயிரூவா நாப்பதுரூபாய்க்கு எவன்டா செகண்டென்டுல வாங்குவா எ அவ்ளோலாய்
கூட வாய்க்கிர்லா மௌன்ட்ரோட்ல நெறையா விக்கிற
ஆ
ஆ நம்ம ஐபோன் விக்கிற கடயு
ம் சேர் சேரி அப்பறொ பண்றே